ஹலோ சொல்லுங்க ப்ரோ
சொல்லுங்க ப்ரோ
இன்னா பண்றிங்க
சும்மாதா இருக்குறே நீங்க என்னா பண்றீங்க
நானு சும்மாதா இருக்கே ப்ரோ
ம் சாப்டீங்ளா ப்ரோ
ஆ சாப்டே ப்ரோ நீங்க சாப்டீங்ளா
ம் இன்னு சாப்புட்ல ப்ரோ
சாப்புட்லையா செரி ஓகே ப்ரோ டைம் ஆயிடுச்சே அதுனால சாப்டீங்ளா இல்லையன்னு கேட்டே
இல்ல இல்ல நாங்க பத்து மணிக்கு மேலதா சாப்டுவோ
செரிங்க ப்ரோ நாங்க கொஞ்சோ சிக்ரமா சாப்டோ இன்னிக்கக
அப்டியா ப்ரோ
ஆமா
நாமா சொல்லுங்க
நா மூனாறுக்கு போனே
ம் எப்போ போனீங்க
அது ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருவதுல போனே
ஆ ஹா எப்புடி இருக்குது
செம்மையா இருக்கு கிளைமேட் அங்க அந்த டைம் நம்ம போனது அது நவம்பர்ல தா நவம்பரோ ஜூலையோ போனது செம்மையா இருந்துச்சு கிளைமட்டு இல்ல இல்ல அந்த டைம் மழ இல்ல இங்க செம்மையா இருந்துச்சி ஆனா
ம்
ஃபர்ஸ்ட் போனதே மல ஏற்றதே கொஞ்சோ பயமா இருந்துச்சி ஏன்னா மல எப்போ சரிஞ்சி விழு யாருக்குமே தெரியாது அந்த மாரி இருந் ச்சி மல அந்த டைம்ல பயம் பயந்து பயந்து போனோம் மல ஏற்றதுக்கே ப்பா கிட்ட கிட்டயே மூன் அவர் ஆயிச்சி
ம்
என்னா விழுந்துருமோ எயா ஃப்ரெண்டுக்கெல்லா வாமிட் வருது அப்டியை
ஆ
பயந்துட்டோ அய்யியோ வாமிட்டு் வருமா போ மல ஏறும்போது வாமிட்வர்து மேல போனா என்ன நடக்க போதோ கொஞ்சோ பயந்துட்டே இருந்தோமா சேரி அப்டி இப்டி இப்டி இப்டின்னு நீ மிட்டாய குடுத்துட்டு என்னென்னா குடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிடோ நடுவுல போயி நின்டோ ஏன்னா ஒரு பஸ்ஸு ரிவர்ஸ் வருதா அதுனால எதுவுமே பண்ண முடில
ஆ
அம்மா அந்த பஸ்சு போயிட்டு அப்புறமா நம்மோ போனோ போனோ மூணு அவருக்கு அப்றோ மேல போனோ போன ஒன்னே ரூம்மு தேட்ணு எங்க ரூம் அவைலபிளா இரு எங்க ரூம் இருக்கோ இல்லையோன்னு
அ
அப்றமா ரூம் கெட்ச ஒன்ன போய் ஒக்காந்தே ரெஸ்ட் எடு்து அப்பமா டின்னர் சாப்டுட்டு
ம்
தின்னு அதுவு அங்கயு சாப்ட்டது வந்து சிக்கன் ரைஸ் தா இருந்துச்சு அங்கயு
ஆ இங்கயே வீட்லயே குடுத்தாங்களா இல்ல வெளியே போய் சாப்பிட்டீங்களா ஹோட்டல்ல
இல்ல ஹோட்டல்லல போய் வாங்கிட்டு வந்ட்டோ
அப்டியா ச
ஆமா நா அந்த டிரைவர் கூட போய் சிக்கன் ரைஸ் போய் வாங்கிட்டு சாப்ட்டு ஒரு ரெண்டு மூணு மணிக்கு தூங்குணோ செம் ஜாய் ஆ என்ஜாய் பண்ணோ நல்லா
உங்ளுக் குளூரா ரொம்ப
ஆமா இங்க ரொம்ப குளுர் தாங்கமடல ஏசி போட்டா எப்படி இருக்கும் வீட்ல கூல் ஆ ஜில்ன்னு அந்த மாதிரி இருந்துச்சு
ம்
அதுவு அந்த பெஸீட்டு எத்தன பெட்ஷீட் ஒரு பெட்ஷீட் போ ஏ போட் போட்டுக்கிட்டு ரெண்டாவது பெட்ஷீட்டும் போட்டோ அப்பதா தூங்கணோ அவ்ளோ குளுரு
ம் அங்க ஊர்லே ஃபான் இருக்காது போலக்குதே
ஆமா ஃபன் எதுவுமே இல்ல
ம்
ஜாலியா இருந்துச்சு என்ஜாய் பண்ணோ அதுக்கு அறமா காலைல டிஃபின் போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு
ம்
ஆ பாண்டியாஸ் ஹோட்டல்ல போய் ஒரு தோச ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு அங்கிருந்து போக ஆரம்பிச்சோ அங்க வந்து இதுக்கு போணோ மொதல்லே பால்ஸ்க் போணோ ஃபால்ஸ்க்கு போனோனா அங்க எல்லா குளிக்கலா ஜாலியா இருக்கலா சொல்லிட்டு அங்க போய் மொதல்ல போட்டோ எடுத்து எடுத்தோ அப்பமா வந்து அப்பமா தண்ணியில போய் குளிக்கலா
ம்
சொல்லிட்டு எல்லாமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி போய் குளிச்சோம் ஆமா ஐஸ் ஐஸ் தண்ணி எப்டி இருக்கும் அந்த மாரி இருந்துச்சு எறங்கனா அப்பமா தெரியாதுல்ல தண்ணில
ஆமா
ஃபர்ஸ்ட்ல போய் எறங்கிட்டோ எறங்கி ஒரு டென் மினிட்ஸ் ஆ பத்து நிமிஷோ அப்டியே சில்லுன்ந்தது தண்ணி
ம்
கிளைமட்டுக்கு அப்பறமா நார்மலா இருந்துச்சு ஒரு ரெண்டு அவர் அங்கே குளிச்சுட்டு அப்பமா ஃபோட்டோ எடுத்தோ அப்பமா அப்டியே கார்டனுக்கு போனோ ஃப்ளவர் கார்டன் இருக்கு
ம் ம்
அங்க டிக்கெ டிக்கெட் எடுக்குனுமா அது யாருக்மே தெரியாது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு டோ டிக்கெட் எடுக்கணும் ஆளுக்கு நாப்பருவா சரி போனா போது நாப்பருவா குடுத்துட்டு உள்ள போனோ போயிட்டு நல்லா சுத்தி பாத்தோ அங்க பாக்குறது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா இருக்கு புது புதுசா இருக்கு
ஓ
பாக்காத இடத்துல ம் இருக்க மாதிரி இருக்காய்ங்க சரி அங்க போய் நின்டு ஃபோட்டோ ஃபோட்டோ ஃபோட்டோ ஃபோட்டோ
படிக்க கூடாதா அப்போ
ம்
ஆஹ
ஆ பறிக்க கூடாது அது ஏன்னா அங்க ஃபாரஸ்ட்ல அங்ககொய திட்டுவாங்க சொல்ட்டு அது எதுவு பண்ண கூடாதா பாத்துட்டு ஃபோட்டோ எடுக்கணுமா ஆனா இங்க ஷூட்டிங்கு ஷார்ட் பிலிம் எல்லா எடுக்கலா நல்லா எடுக்கலா
ம் ஹூ ம்
அந்த பேக்ரவுண்டு கரெக்ட்டா இருக்கு அம்மா ஊஞ்சல் இருந்துச்சு அங்க சின்ன பச ங்க மாதிரி அதுல ஒரு ஹாப்னவர் வெளான்ட்டு அப்பறமா எல்லாமே சேந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்லா சரி அது எடுத்துட்டு நெக்ஸ்ட் இது போனோ அங்கயு சாக்லேட் இருக்கு தெரிமா அங்க சாக்லேட் இது கடை ஆமா அங்க பேஃமஸ் அங்கயு சாக்லேட்டு அங்க தைல மூலிகை தைல இருக்கு அது சரியான பவரு அது அந்த தைல வாங்கிட்டு அந்த தைல சாக்லேட்டு எல்லாமே வாங்கிட்டு அப்றமா ஸ்ட்ரைட்டா கேரளா டீ தூள்னு இருக்கு செர்ரி
என்னது
நா செடி செடி
ஆ
அது போய் பாத்துட்டு அங்க ஒரு டான்ஸ் போட்டுட்டு அங்க ஃபோட்டோ எடுக்குறதுக்கு நாயெல்லா ஆடல நா ஃபோட்டோ தா புடிச்சுன் நின் நா இந்த சைடு இருக்க அவங்கள ஒரு டென் டுவெண்ட்டி அ பத்து மைல் தூரத்துல இருந்தாங்க அவங்க அந்த டைம்ல டான்ஸ் ஆ துட்டு செம்மையா இருந்தாங்க அவங்க நா ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்த அம்ம ஈவினிங் ஆய்ச்சு ச அங்க அங்கருந்து டிரக்ல உக்காந்து அப்டியே ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வந்ட்டோ வந்து தூங்குனோ அப்பமே நாஸ்டா வந்து ஹோட்டல்ல தா இட்லி வாங்கிட்டு வந்ட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்க அது நால்நாலு இட்லி எல்லாமே சாப்ட்டுட்டு
எல்லா ஹோட்டல்ல தா சாப்புட்ணுல ம்
செய்வாங்க ஜென்ஸ் எப்டி செய்வாங்க அதுவு கு அ செய்றதுக்கு எந்த பொருளு இல்ல அங்க
நீ கேஸ் எடுத்துட்டு போனு சின்னதா வர்துல
ஃபர்ஸ்ட் டைம் போனது எப்டி இருக்கு அது நெக்ஸ்ட் டைம் போனா கூட இது பண்ணிக்கலா சொல்ட்டு அப்டி போனோ
ம்
அங்க போய்ட்டு எ ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவ கப்புள்ஸ் கூட போய்ருந்தா ஹனிமூன் அவ ஃப்ரெண்டு அவனுக்கு அந்த அ ரெசார்ட்ல இருந்து பைக் குடுத்துட்டாங்க அவ பைக் வ ச்சு சுத்தட்டே இருக்கா அவ சுத்துறது இடயெல்லா நம்ப எல்லா போல அவன் போனது ஏழு எடோ போயிருக்கா நாங்க போனது மூணு எடோ ஃபால் ஃபால்ஸ் அந்த ஃபிளவர் கார்டன் அப்றோமா டீ தூள் எடோ அவ்ளோதா மீதி எங்கியு போல
டீச்சர் எல வாங்கிட் வந்தீங்ளா நீங்க
ஆ‍ வாங்கிட்‌ வண்ட்ட
ம்
அது ஒரு ரெண்-
எலையா தருவாங்களா இல்ல அற்த்
அ அ அ எலையா குடுத்தா நம்ம வீட் லல்லா செய்ய வராது அது அரிச்சீதா குடுப்பாங்க டீல போட்டு ரொம்ப கொதிக்க கூடாது அந்த மாதிரி சாக்லேட் டீ அந்த மாதிரி சொல்லுவாங்க சாக்லேட் டீ எல்லா வாங்குல சாக்லேட் டீ எல்லா கடையில போட்டாதா கரெக் டா நம்ம வீடல எல்லா போட்டா அது நல்லா டேஸ்ட்டா வராது சொல்ட்டு இந்த டீ தூளே வாங்கிட் டூ வாங்கிட்டு அப்பமா மைதானோ சுத் சுத்துறதுக்கு போனோ ஒரு ஹா வின்விலிஸ் சுத்து பாத்தீங்களா ஃபேன் மூணு ஃபேனுங்க அது ஹை ட்டா இருக்கு மலை உச்சி அதா அந்த உச்சியில போய் நின்ட்டு போட்டோ எல்லா எடுத்துட்டு அங்கே இருந்து எறங்குணு அங்கே இருந்து ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம வீட் ட்டுக்கு வரதுதா எடுக்குணு
ஏ பக்கத்துலதான கேரளா அப்டி போயிருக்கலால்ல
பட்ஜெட் அவ்ளோ இல்ல காசு யாருக்கிட்டமே ஏனா இதே போது தோ அந்த டிரைவருக் வேறயா நம்ம குடுத்தது மூணு நாள் மூணு நாள் ஆயிச்சு சரி அதுனால எறங்கிட்டோ எறங்குபோ ஆமா எறங்கும்போது செம்மையா பயமாயிந்துச்சு ரா நைட் டைம் நடுவில ஸ்பீடா வராங்க அந்த டிரைவர் தூக்கத்துல இருந்த அவ்ளோதா
நீங்க நைட் டைம் மலையில கீழ எறங்குனீங்களா இல்ல காலையில எறங்குனீங்களா
அதா மதியானோ ஒரு அஞ்சு மணிக்கு எருக்குனோ சாந்திரோ நைட் ஆயிச்சு கீழ எறங்கறதுக்கு அம்மாஸு அங்க அங்க இருந்து வரோ வரோ வருதிருட்டியு ப்பா தலய ம் பசிக்குது நைட் ஆயிடுச்சுல்ல டின்னர் சாப்பின்னு ஒரு கடையில போயி தோச ஒரு ஆம்லெட்டு் எல்லாமே சாப்டோ எ சாப்ட்டு பதினாறு பேர் பில்லு எவ்ளோ தெரிமா ஆயிச்சு ஆயிர் ரூபா தா ஆயிச்சு திருப்பி உக்காரு சாப்புடு சாப்ட்டு சாப்ட்டு ரெண்டாயிர் ரூபா பில்லு போட்டு அங்க இருந்து ஒரு பிரச்சன அங்க யாரோ சண்ட போட்டுறாங்க அத ஏ! ஃபிரண்ட்ஸ் எல்லா போய். பாக்குறதுக்கு போனாங்க அதனா நம்ப எல்லா தேவயில்ல நம்ம எங்கேயோ நிக்கிறோ நம்ப ஊர் னாச்சி பயம் இல்ல செல் சொல்லிட்டு ஊரு விட்டு ஊரு வந்துருவோ யாருமே தெரியாது சரி அங்கிருந்து கெளம்பிட்டோ களம்பிட்டு வரோ வரோ வரோ பாட்டு போட்டு அ இந்த விஜய் பாட்டு எல்லா போட்டு
ஆ
ஸ்பீடா வரோ வர தட்டியு வீட்டுக்கு பன்னெண்டு மணி ரீச் ஆவுரோ நைட்டு
சீக்கரமா வன்டிருக்கிறீங்க சாய்ந்தர அஞ்சு மணிக்கு தான களம்புவீங்கன் சொன்னீங்க
ஆமா
ஆ சீக்கிரமா வந்துட்டு இருக்குறீங்க ஹலோ ஹலோ
ஜீட்டா ஹலோ
ஆ கேக்குது சொல்லுங்க
ஸ்டைட்டா போய் தூங்கன
ம்
சொல்ட்டு வீட்லயே வந்துன்ட்டு மா இதுஎல்லா இருந்துச்சு ஆ சாக்லேட்டு் எல்லாமே ஃப்ரிஜ்ல்ல வச்சு தீட்டுள் போய் அடுப்பாண்ட வச்சு இந்த இந்த டீட்டுள் வைங்க சாக்லேட் இருக்கு எல்லாமே எல்லாருக்கு குடுத்துருங்க சொல்ட்டு பண்ணிட்ட அப்பாமா போய் தூங்கின அவ்ளோதா நிம்மதியா இருந்துச்சு அவ்ளோதா நம்ம குடுத்தடைம் முடிஞ்சி விட்டு எடுத்து
ம் சேரிங்
ம் சரிங்க ஓகே ப்ரோ டேங்க்ஸ் ப்ரோ